ம்
ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது தோழி வணக்கம் தோழி
ம் நல்லா இருக்கீங்களா
நல்லாயிருக்கும் தோழி நீங்க நல்லாயிருக்கீங்ளா
ம் நல்லா இருக்க
சாப்டிங்ளா தோழி
தலைப்பு என்னனு கேக்லாமா
புரியவில்லை தோழி
உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி பேசலாமா
ஆ பேசலா தோழி
ம் ஆ இப்ப உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் ல்லா பாத்தீங்ன்னா கொஞ்சோ கூட சுத்தமாவே இல்ல இந்த ஜங்க் புட்ங்குற பேர்ல கொழந்தைங்களுக்கு ஆ அந்த பாக்கெட்ல குடுக்கறதெல்லா குடுத்து அனுப்பி நெறைய வயிற்று போக்கு வாந்தி இந்த மாரி வந்து ரொம்ப சீர் கொழந் கொழைந்து போயிருக்குது அதே அந்த காலத் உணவு பழக்க வழகங்கள் என்னன்னா ஆ வீட்லேயே எல்லாமே தயார் பண்ணுவாங்க நல்ல சுத்தமான நல்லெண்ணெய்யைலயு தேங்கா எண்ணெ கடலை எண்ணெ இத பயன்படுத்துவாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னென்னமோ எண்ணெய் கெல்லா வந்திருக்குதா அவ்வளோவு கெடுதலா இருக்குது அப்ப பாட்டி அ வீட்ல அத்த மாமா எல்லா ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க ஒரு பண்டிகை நாட்கள்னா எல்லாத்துக்குமே வீட்லதா தயார் பண்ணுவாங்க அததா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு பள்ளியை விட்டு வந்தோனே சாந்தரத்துல சாப்புட குடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையு அந்த கொழந்தைங்களுக்கு வந்ததே கெடையாது இப்ப பாருங்க எ எப்ப பாத்தாலு ஃபோன குடுத்தாதா நா சாப்புடுவே ஃபோன குடுத்தாதா நா வந்து தூங்குவேங்கிற மாரி அந்த பழக்க வழக்கங்களு மாறி ஆ சாப்பாடு வகைகளு மாறி ரொம்ப கெடுதலா இருக்குது நீங்க சொல்லுங்க ம்
நல்ல உணவு பழக்க வந்து உடல் நலத்தையும் மனநலத்தையு நம்மள வந்து பாதுகாக்கும் தோழி ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ சரியான உணவு பழக்கங்கள் கடைபிடிக்கிறது மிகவு அவசியம் தோழி
ம்
நாம் தினமும் காலையில் சரியான நேரத்தில் காலை உணவை என்ன பண்ணு சாப்பிட வேணும் தோழி சாப்பிட்லைனா வெச்சுங்களே நெறைய பிரச்சன வரும் தோழி
ஆமாங்க
அப்பற வந்து சத்தான உணவுகள என்ன பண்ணு சாப்பிட வேண்டும் தோழி காய்கறி பழங்கள் பருப்பு வகைகள் அப்றோ தானியங்கள் அதிகமா அதிக அளவுல உணவுல சேர்க்க வேண்டுங்க தோழி இவை உடலுக்கு தேவையான வைட்டமின்களயா நம்மது த வைட்டமின்களையும் மத் த்த தாது உப்பு தாது உப்புகளையும் தருகிறது தோழி தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் தோழி அதிக எண்ணெய் அதிக உப் பு அதிக க சர்க்கரை கொண்ட உணவுகளை நாம் குறைக்க வேண்டும் தோழி அப்பதா என்ன பண்ணு ஒடம்புக்கு எந்த பிரச்சனை நம்மது வராது தோழி
ஆமாம்மா
அப்பற இந்த துரித உணவுகள் ஃபாஸ்ட்டு புட்டுன் சொல்லுவாங்கள தோழி அத நம்ம என்ன பண்ணு முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தோழி நா வேக வைத்த உணவு சமைத்த உணவு அப்பற இந்த மாரி உணவ என்ன பண்ணு நம்ம சாப்பி சாப்பிட வேண்டும் உணவை
ம்
தோழி அப்பற வீட்ல சமைக்கிற உணவு வந்து நல்ல உணவு நல்ல ஏனா கொஞ்ச ஒடம்புக்கு நல்ல உணவு தோழி கடையில வாங்கறத கொஞ்ச தவிர்க்கணும் தோழி
ஆமாம்மா ம்
அப்பற சாப்பிடும்போது உணவ நன்றாக என்ன பண்ணு மென்னு சாப்பிடணு தோழி அதுவே என்ன பண்ணு ஆம் தோழி அப்பற சாப்பிட போது அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது வேகமா பொறுமையா சாப்பிட்ணு தோழி
ம் ம்
அப்ப நம்ம ஸ் சமைக்கிறமா பொருட்கள் அதெல்லா என்ன பண்ணு சுத்தமா அ தண்ணிலயோ வெண்ணீர்லயோ வெச்சு கழுவிட்டு சுத்தமா என்ன பண்ணு சமைச்சு சாப்பிட்ணு தோழி இது வந்து நோய் என்னப் ஒன்னு வராம தடுக்கு எந்த நோயு
முடிஞ்சளவு தவிர்க்கலா கண்டிப்பா அப்பற வாரத்துல இரண்டு நாட் கள் வந்து இந்த முருங்கக் கீர மல மணத்தக்காளி கீர கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கலா முட்டை சேத்துக்கலா அ அ எங்க வீட்ல இன்னைக்கு காலைல கூட பாத்தீங்கனா கேழ்வெரகு கூழு தா நாங்க எடுத்துக்கிட்டோ மோர் ஊத்தி அந்த அதாவ்து தோச பூரி சப்பாத்திங்கிற மாரி எடுத்துக்காம கம்மங்கூழு கேழ்வெரகு கூழு இதுக்கு வந்து முருங்கக் கீர வந்து வெச்சு சாப்ட்டோ இன்னைக்கு அ இது எங்ளுக்கு வந்து நல்லதா தெரியுது ஒரு நாளைக்கு அ அட மாரி சுடுவோ ஒரு நாளைக்கு புட்டு செஞ்சுக்குவோ அதுலயே அ ஒரு மாரி அந்த மாதிரி செஞ்சு குடுக்லா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்டுவாங்க கோதும குறுனைலெல்லா பாத் ப்த்திங்ன்னா கஞ்சி மாரி வச்சு பால் ஊத்தி குடுத்தோம்னா கோழந்தைங்ளுக்கு நல்லது இந்த மாரி உணவுகள அதிகமா எடுத்துக்கணும் எதுகெடுத்தாலு நூடுல்ஸ் இந்த இது பாஸ்தா இது அதுன்னு குடுத்து ஒடம்ப வீணா காம இந்த மாரி இயற்கை சார்ந்த உணவுகள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அ ம ருத்துவமனைக்கு போக வேண்டிய வேல இருக்காது அதே நேரத்துல உடற்பயிற்சி காலைல பாத்திங்ன்னா நல்லா நடந்து ஒரு ரொம்பல்ல ஒரு நாப்பது நிமிஷம் நடந்து பொய்ட்டு வந்து நறய தண்ணீர் குடிச்சு கொஞ்சோ ஒடம்பு ஆரோக்கியமாவு நம்ம வச்சுக்லா முடிஞ்சளவு காலைலியோ இரவு நேரத்திலியோ இந்த எண்ணெ பலகாரங்கள் அதிகமா நம்ம எடு துக்க கூடாது நீங்க சொல்ற மாரி உப் பு எதுக்கெடுத்தாலு உப்பையு அதிகமா சேத்துக்க கூடாது தயிர் பால் முட்ட இந்த மாரி அப்றோ இந்த வேகவைச்ச கெழங்கு வகைகள் இதெல்லா கூட எடுத்துக்கலா சாய்ந்தரத்துல புள்ளைங்க வரம்போது அத வேக வச்சு கடல சுண்டல் பட்டாணி இந்த மாரி உணவுகள நம்ம குடுத்து பழக்கணு அ அந்த பாக்கெட் உணவுகள வாங்கி வாங்கி குடுத்து கொழந்தைங்ள நம்ம கெடுக்க கூடாது
கண்டிப்பா தோழி அப்றோ தினமும் ஒரே நேரத்துல என்ன பண்ணுவே சாப்புற்ற பழக்கத்த தோழி இப்ப டெய்லியு மாலை நேரத்துல ஒரு பத்து ஒன்பது மணிக்கு சாப்ட்டா ஒன்பது மணிக்கு சாப்புட்ற மாரி வச்சுக்
ம்
மதிய நேரத்துல ஒரு ஒரு மணிக்கு சாப்ட்டா ஒரு மணிக்கு சாப்ட மாரி வச்சக்கணு அது மாரி இரவு துல என்னா பண்ணு அந்த மாரி பழக்கத்த வச்சுக்னு அப்பதா நமக்கு வந்து பசி வந்து சீரா இருக்குதா தோழி
ஆமா
சிங்ளா
அப்றோ கூறப்பட்டு ம் சொல்லு
இரவு நேரங்கள அதிகமா என்ன பண்றது சாப்டக்கூடாது தோழி கம்மியான அளவு என்ன பண்ணு சாப்புட்ணு தோழி அப்றோ பழங்கள் மற்றும் காய்கறிய தினசரி உணவுல நம்ம என்னா பண்ணணு சேர்த்துக்கணு பழங்கள் காய்கறி எல்லாத்தையு தினசரி நம்ம சாப்பாட்டோட கொஞ்சோ கொஞ்சோ வச்சு சாப்ட்டுக்கணு தோழி
ஆமா ஆமா இந்த கோழி மீன்னெல்லா முடிஞ்ச அளவு வேக வச்சு சாப்பற்றதே நல்லதுதா பொறிச்சு சாப்பட்றதுதா ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் இந்த பி பி சுகர் இந்த மாரிலா வர்றதுல்லா வந்து எப்டின்னா காலையில லேட்டா சாப்புட்றதுனாலையு இந்த ஆயில் எடுத்துக்கிறதுனால பி பி வருது இதெல்லா அதுனாலயு உப்பு அதிகமா எடுத்துக்கிட்டாலு வரு அஅப்றோ இனிப்புகள் நறய சாப்ட்டாலு பல்லுக்கு கெடுதலு சுகர் வியாதி இருக்குறவங்களுக்கு கெடுதலு தா இதெலா கொஞ்சோ சொல்ற மாரி எல்லா தவிர்க்கறது ரொம்ப நல்லது எல்லாமே அளவோட இருந்தா நம்ம ஒடம்பு அளவோட இருக்கு அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி வி நம்ம எடுத்துக்க கூடாது மாத்தரைகள நம்ம குறைக்கலா முடிஞ்ச அளவு டெய்லியும் பேர்ச்சம்பழம் எடுத்துக்கலா அதுவு உணவுக்குள்ள சேத்துக்கிறது ரொம்ப நல்லது
ஆமாம் தோழி
ம் மீன் கீர கேரட்டு ஆப்பிள் அ அந்த பேரிச்சம்பழோ இதெல்லா சாதாரண ஒரு இது கிடைக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு கெடைக்க வேண்டிய ஒரு உணவு தா அதையே நம்ம வந்து கொறைஞ்ச வெலையில வாங்கி நம்ம அதையே நம்ம சாப்ட்டாலுமே ஒடம்புக்கு ரொம்பவே அது ஆரோக்கியமானதுதா அதிகமா காசு போட்டு வாங்கி பர்கர் பீட்சா அது இதுன்னு வாங்கி நம்ம நோய தேடி நம்ம போறதுக்கு நம்ம ஏ பாதுகாப்பா அந்த காலத்துல எப்டி நம்ம இயற்கை உணவுகள பயன் படுத்துறாங்களா அத வந்து இப்பதா மாத்தி எல்லா செய்றாங்களே கட்லட்டுங்குறாங்க தானிய வகைகள்லே பாருங்க அட சுட்ராங்க எவ்வளவோ இருக்குது அந்த மாரித நம்ம எடுத்துக்கிட்டு போ வேண்டியதா
கண்டிப்பா தோழி
அ
அப்பறோ பால் தயிர் அ இந்த இந்த ஐட்டங்கள நம்ம அதிகமா சாப்படணு இது வந்து எலும்புக்கு என்ன பண்ணுது கொஞ்சோ ஊட்டச்சத்து தருது சொல்லி எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்க கொஞ்சோ உதவி பண்ணுது ங்களா அப்பற கீரை வகைகள் இது மாரியான அப்பறம் நம்ம உணவுல என்ன பண்ணலா எடுத்துக்கலா தினசரி உணவுலா சிறு வயதுலருந்தே நல்ல உணவு ஒருத்த உணவு பழக்கங்கள என்ன பண்ணு கொழந்தைகளுக்கு நம்ம கத்து தரணு
ம் ம்
ஏன்னா நம்ம தா கூட்டு போய் கெடுத்துட்டோ அது இதுவு வெளில வாங்கி குடுத்து சிறு வயதிலேயே நம்ம வந்து நல்ல உணவு பழக்கங்கள ச ம் கொழந்தைகள் சொல்லிக் குடுத்தாலே அவங்கள என்னப் பண்ணுவாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க
ஆமா
அப்பற நீண்ட நீண்ட நாள் உடல் நலத்தோடையு நீண்ட ஆயுளோடையு என்ன பண்றாங்க வாழ்றாங்க
ஆமா ஏன் அந்த காலத்துல தொண்ணூறு வயசு வரையிலு வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து வீட்டு்ல செஞ்ச சாப்பாட தா அதிகமா அவங்க எடுத்துக்குவாங்க எப்பயாவது தீபாவளிக்குதா வந்து தீபாவளி பொங்கல்னாதா இந்த இட்லி இதெல்லா இப் கண்லேயே காட்டமா காட்டுவாங்க அந்த காலத்துல ம் பெரும்பாலு வந்து இந்த கம்மங்கூழு கேழ்வரகு இதுலதா அவ சாம திணை எடுத்து வந்த ஆனா நம்மளுக்கு அப்ப அதுலள்ள ஒரு மகத்துவம் தெரியாது இப்ப அத காசு போட்டு மே வாங்கி மெனக்கட்டு செஞ்சு சாப்றோ பயத்துல நோய் வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோ அந்த பயத்துல எடுத்துக்கிட்டு மூங்கிலரிசி கவுனியரிசி ஆ அப்டின்னு சொல்லி அதுல புட்டு ஏ இடியாப்பம் சொல்லி இப்ப அந்த முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்களோ அத நம்ம இப்ப கொஞ்சோ இப்ப கொஞ்ச கொஞ்ச எல்லாரு அத ஆ இப்போ ம் ந நடைமுறைக்கு கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க அது கொஞ்சோ எல்லாருமே அத பயன்படுத் துனாங்கனா இன்னு ஆரோக்கியமான வாழ்வு வரு யாரு மருத் துவ மனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது
கண்டிப்பாக தோழி
சரிங்க தோழர் நம்ம பேசிருக்கோம் இன்ன நேர இருக்குங்ளா
ஆமாம் தோழி அது வந்து இந்த மண்பானையில சமைச்சு சாப்பிறது வந்து ரொம்ப நல்லதுங்கா தோழி அந்த குக்கர் ஆ அந்த காப்பர் காப்பர் பொருள் இந்த அந்த பொருளேலா தவிட்னு மண்பானை அப்டி இல்லையா ஆலுமினி இது மாரி இதுல நம்ம என்ன பண்ணோ சமைச்சு சாப்பிணு தோழி
ஆமா
கண்டிபா
நீங்க அந்த காலத் த்துல பாருங்க கிணத்துலயு குளத்துல ஆத்துல போய் தா தண்ணி தூக்கிட்டு வந்து அந்த தண்ணீர தா குடிச்சோ நல்லாருந்துச்சு ஏதாது நோய் வந்துதா பாத் திங்களா ஆனா இப்போ வீட்டுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா இந்த ஆர்வோ வாட் தண்ணிங்கிறாங்க அப்றம் பாத்தீங்கன்னா வீட்லேயே டேங்க்கு அது மூலியமா தண்ணி வருது அவ்வளவு தொற்று வியாதி வந்தமயமாதா இருக்கு அதனால முடிஞ்சளவு எல்லாரு க்குமே வந்து வீட்டுக்கு ஒரு கிணறு வெப் போம் மரம் வளக்க போருங்கிற மாறி ஒரு கிணறு இருந்தா இந்த மாறி ஒரு சுத்தமான தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்கு இனிமேல் அதுக்கெல்லா வாய்ப்பு இருக்காது நல்ல தண்ணீர் கூட இப்ப வந்து இதா கெடைக்க மாட்டேங்குது இயற்கை முறையில இதுல பாட்டில்ல விக்கிறாங்க இது பண்றாங்க அதெல்லா எப்டி என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்ப உள்ள தண்ணி எல்லா வந்து ரொம்ப வந்து